இருக்கிங்க நானு ரொம்பவே நல்லாருக்கேங்க இன்னைக்கு பாத்திங்களா இந்த கல்வில எவ்வளவு பேர் சாதிச்சுகிட்டே இருக்காங்கனு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாத்திங்ளா
ஆமா உண்மதாங்க ஏ இவ்ள பேர வந்து து கல்வியால அப்டின்றது இப்ப முன்னேற்றங்கள் அடஞ்சிட்டு வராங்க அது மட்டுமில்லாம ஒரு சாதாரண மக் கள் கூட ஒரு முன்னேற்ற அடையணு அப்டினா அந்த கல்வி இருந்தாலே போது அப்டின்ற நெ ஒருத்தவ்ங்க நெறையா சான்று இப்பலா நெறையா பேரு முயற் ற்றங்கள் அடையறாங்க கல்வி எப்பயுமே நம்ம மனுஷங்க வாழ்க்கைல ஒரு அடித்தளமா இருந்துட்டுதா இருக்கு ஆ அது மட்டுமிலாம இப்ப நம்ம கல்விலயே வந்து நெறைய கல்விகள் வந்துருச்சு அதாது நம்ம வீட்லயே இருந்து படிக்கற மாரி இருக்கு அதே மாரியே ப்ப ஒவ்வொருத்தவுங்ளு வந்து அவுங்ளுக்கு புடிச்ச நல்லா அ புரியக்கூடிய ஆசிரியர்களோட வீட்ல போயி ஒரு தனியா போய் உக்காந்து படிக்கிறாங்க இப்பிடி கல்வி பயில்ற முறை கூட மாறிடுச்சு அப்டினே சொல்லலா
உண்மதாங்க ஏனா இப்ப கல்வில நறைய பேரு சாதிச்சிகிட்டே வராங்க நறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்றாங்க ஒரு அடிப்படையா ஒருத்தருக்கு ஒரு சாதாரண ஒரு பள்ளி கல்வியாது முடிச் சிருக்கணு அப்டின் சொல்லிட்டு இப்ப எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சுட்டாங்கங்க நெறைய அறிவான விஷ்யங்கள்லா தெரிஞ்சுக்கிறாங்கே அப்புறோ பாத்தீங்கனா ம் ஆ கல்வி எப்பிடிங்கறது நெறைய திறன்கள கத்துத்தருது ஒவ்வொர்த்தருக்கு நல்லே ஒழுக்கங்கள கத்துத்தருது சிந்திக் கூடிய திறனே கத்துத்தருது இந்த மாரி ஒவ்வொர்த்தரூ அவங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெறணு அப்டின்னா கல்வி அப்டிங்கறது ரொம்ப முக்கியமாதாங்க இருக்கு முன்னாடிலா சொத்து பத்து இருந்தா மட்டுன்தா அவங்க வந்து சாதிக்க முடியு அவங்க வந்து வாழ்க்கையில முன்னேற முடியு அப்டின்ற சூழ்நிலைகள் இருந்துச்சு ஆனா இப்பல்லா அப்டி கெடையாதுங்க நம்ம ஏதாவது ஒரு கல்வியில ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தா கூட போதுன்ற அளவுக்கு இப்ப சூழ்நிலைகள் வந்து மாறிருச்சு ஏன்னா பெண்களு சரி ஆண்களு சரி சமமா இப்ப வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டாங்கங்க இப்ப கிராமப்புறங்கள்ல எல்லா என் தளவு கல்வி நிலை இருக்குனு நீங்க நெனைக்குறீங்க
இப்ப கிராமப்புறங்கள் எல்லா பாத்தோ அப்டின்னா கல்வி நிலையம் அப்டின்றது கொஞ்சொ வந்து நகரங்கள விட கொஞ்சொ கம்மியா இருக்கு அப்டின்னே சொல்லலா ஏனா வந்து நகரங்கள்ல பாத்தோ அப்டின்னா வந்து அதிகமான வந்து பள்ளிகள் இருக்கு அதிகமான கல்லூரிகள் இருக்கு நம்மளால வந்து சுலபமா வந்து சீக்கிரமா போய் படிக்கக்கூடிய தன்மை அப்டின்றது அங்க இருக்கு ஆனா வந்து கிராமங்கள பாத்தோ அப்டின்னா ரொம்ப நேரெ வந்து பயணம் செஞ்சுதா அந்த பள்ளிகளுக்கு போக வேண்டியதா இருக்கு அதே மாரி வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்ட பாடங்கள் அப்டின்றது அவங்க சுத்தி இருக்க வட்டாரங்கள்ல கெடைக்க மாட்டேங்குது அஹ் நகரங்களுக்கு தா போய் அவங்களுக்கு ப புடிச்ச படிப்புகள எடுத்து படிக்கிற மாரி இருக்கு சில பெற்றோர்கள் அந்த பிள்ளைகள வந்து விடுறாங்க ஆனா சில பேர்கள் என்ன பண்றாங்கன்னா அது முக்கியமா பெண் பிள்ளைகள்லா அதிகமா வீட்டு விட்டு இப்பல்லா வெளியில ரொம்ப நகரங்களுக் கனுப்ப மாட்றாங்க இப்ப இருக்க சூழல்கள பாத்து பயந்துட்டு வந்து அஹ் நெறைய பெண் பிள்ளைகள வந்து கல்வி ஒரு பள்ளி பருவத்துலே என்ன பண்ணிடுறாங்கன்னா அ கல்யாணம் திருமணம் அப்டின்றத பண்ணி வெச்சுறாங்க அதெல்லா வந்து கொஞ்சொ தவிர்க்க வேண்டிய விஷயொ தா ஏன்னா வந்து அவங்களோட வாழ்க்கை அப்பதா வந்து ஆ ஒரு ஆரம்ப கால கட்டத்துல இருக்கு அதுக்கு இதுக்குப்புறொ தா அவங்க முன்னேற்றங்கள அதிகமா பாக்க வேண்டியதா இருக்கு அதுக்குள்ளயே திருமணம் அப்டின்ற பேர் எல்லா வந்து அவங்கள முடக்கறது அப்டின்றது செரியில்ல அப்டின்னே சொல்லா
உண்மதாங்க ஏன்னா எல்லாருக்குமே இந்த ஒரு சூழ்நிலை அப்டிங்குறது மாறிக்கிட்டேதா இருக்கு கல்வி அப்டிங்குறது ஒரு மனிதனுக்கு நல்லது எது கெட்டது எது அப்டிங்கறத ஒரு தனிப்படையா ஒரு புரிய வைக்குது அப்டின்னுதா நா வந்து நெனைக்கிறே ஒவ்வொரு முன்னாடிலா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆணு படிச்சிருக்கணு அப்டின்ற நிலை இருந்துச்சு ஆனா இப்ப அப்டி கெடையாது ஒவ்வொரு வீடுகள்லயு பெண்களு அதே சமய படிச்சிருக்கணு அப்டின்ற சூழ்நிலை மாற ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு நல்ல முன்னேற்றமாதா நா வந்து பாக்குறே ஏன்னா ஆஹ் ஒரு பெண்ணுக்கு ஒரு மனத லவுலயு சரி ஒரு தைரியத்த வரவழைக்கணு அப்டின்னா கல்வி அப்டிங்கறதுதா ஒரு தன்னம்பிக்கைய வந்து கொடுக்குது ஒரு ஒழுக்கத்த கத்து தருது அ இன்னுமே பாத்தீங்கன்னா அ ஒரு நல்ல மனிதனாவு உருவாக்கி கொடுக்குது அ இப்ப கல்வில வந்து ந றைய விஷயங்கள் வந்து வளர ஆரம்பிச்சிடுச்சு இப்ப நெறைய பேர் இது தொழில் கல்விய நோக்கிலா போறாங்க அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
ஆமா உண்ம தாங்க இப்பொல்லா வந்து நெறைய தொழில் கல்வி போறாங்க அது மட்டும இல்லாம அந்த தொழில் கல் வியே இப்ப நெறைய வேலை வாய்ப்புகள்லா கொடுக்க ஆரம்பிச்டாங்க அதுவு அர் ரசுகள் அதுக்கு அதிகமான ஒரு ஏற்பாடுகள்லா பண்றாங்க இப்ப பத்தாவது முடிச்சோன சில பேர் வந்து அடுத்து பட் தர்மமாவுது போவாங்க ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த தொழில் கல்விகள்ல போயிருவாங்க அதுல அதிகமா அந்த தொழில் மேல அதிகமா ஆர்வம் இருக்கிறவங்க அந்த மெக்கானிக்கல் அந்த மாரி சொல்லுவாங்க அந்த மாரியே ஒரு வகுப்புகள் அதிகமா அவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்க இப்ப ஒரு முறையான கல்வி அப்டின்னாலே வந்து இப்ப இந்த பள்ளி கல்லூரிகள்ல தா நம்மளுக்கு கெடைக்க ஆரம்பிக்குது நம்மளுக்கே தெரியும்ல இப்ப நம்ம ஒரு சின்ன வயசுல இருந்து படிக்க ஆரம்பிக்கிறோனா ஒரு ஏ பி சி டி கத்துக்கணு அப்டின்னாலு அந்த பள்ளிகள்ல தா அந்த பிள்ளையார் சுல்லி அப்டின்றதுன்னு சொல்லுவாங்க அங்க ஆரம்பிக்கு து அப்ப அந்த எடத்துல அந்த அமைப்புகள் அப்டின்றது பாடத்திட்டங்கள் எல்லாமே ஒரு செரியானதா இருக்கணு அங்க இருக்க வகுப்பற அங்க இருக்க ஆசிரியர் அதுல இருக்க அந்த பாடநூலு அது மட்டு இல்லாம அங்க தேர்வு அந்த தேர்வு எழுதுற அந்த விகிதங்கள் எல்லாமே செரியா இருந்தாதா ஆஹ் வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அடிப்படை அப்டின்றது செரியா அமையு அப்டின்னே சொல்லலா எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டோட வந்துதா வளர்க்கப்படுறாங்க அப்டின்னே சொல்லலா இப்ப ஒரு முறையற்ற கல்வி அப்டின்றது வீட்டுல சமூகத்துல அனுபவத் த்து மூலமாக இயல்பா ஒரு கற்றுக்கொள்றது அப்டின்றது இல்ல ஒரு குழந்தை பேச கற்றுக்கொள்றது எப்டி சு கத்துக்குறாங்க அவங்க பெரியவங்கட்ட இருந்து கத்துக்குறாங்க இல்ல அவங்க அம்மா அப்பா பா எப்டி பேசுறாங்க அதுல இருந்து தா கத்துக்கறாங்க அப்டிதா அவங்க ஒரு கல்வியும் நம்ம சொல்லிகுடுக்குற அந்த ஆசிரியர்கள் சொல்லிக்குடு க்குற பொத்துதா இந்த கல்வி அப்டின்றது அந்த அறிவு அப்டின்றது அவங்க பெறது இருக்கு அப்டினே சொல்லலா
உண்மதாங்க ஏன்னா இப்ப நெறைய கல்வியில வந்து மாணவர்களு சரி இளைஞர்களு சரி பெண்களு சரி நெறைய விஷயங்கள்ல வந்து சாதிச்சுக்கிட்டே வராங்க இப்ப நேரத்த சரியா பயன்படுத்தி இந்த மாணவர்கள் வந்து படிச்சாங்க அப்டின்னா கண்டிப்பா கல்வியில வந்து வெற்றி பெறலா இப்ப நல்ல ஒரு மாணவனுக்கு கல்வி கெடைக்கணு அப்டின்னா எந்த அளவுக்கு இந்த அஹ் கல்வி வழிகாட்டிகள்லா முக்கியொ அப்டின்னு பாத்தீங்கன்னா உங்க ஆசிரியர் வந்து ரொம்பவே முக்கியொ நல்ல ஒரு அஹ் கல்வி நிலையங்கள்ல அவங்க சேந்து நல்ல ஆசிரியர் கிட்ட படிச்சாங்க அப்டின்னா நல்ல மாணவனாவு நல்ல ஒழுக்கமானவனாவு அவனால மாற முடியு ஆசிரியர்களோட பங்கு வந்து எந்த மாரிலா இருக்கணு நீங்க நெனைக்கிறீங்க இந்த கல்வில
இப்ப ஆசியரோட பங்கு அப்டின்னு பாத்தோ அப்டின்னா அது சின்ன வய சுல அந்த ஆரம்ப காலகட்ட அந்த யூ கே ஜி எல் கே ஜி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பள்ளி சேர்ற இடங்கள் அது அதுல இருந்து நமக்கு ஆஹ் பள்ளி முடிக்கிற வரைக்கு ஆசிரொட பங்கு அப்டின்றது எல்லா காலகட்டத்திலயு தேவப்படாதாங்க செய்து ஏன்னா வந்து ஒரு நல்ல ஆசிரியர் அஹ் வந்து கண்டிப்பா வந்து ஒரு அஹ் படிப்பு வராத ஒரு பிள்ளைகள கூட வந்து ஒரு தனியா ஒரு கூப்ட்டு வந்து அவ் அந்த பிள்ளைக்கு என்ன மாரி வகுப்பு பிடிக்கல எது வந்து வரல ஏ அது அந்த மாரி வரமாட்டேங்குது அப்டின்ட்டு அஹ் அந்த பிள்ளையொட முன்னேற்றத் க்கான வழிகள பாப்பாங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப வந்து அ ஒரு அக்கறைய எடுத்துக்க கூடிய ஒரு ஆசிரியர்களாவு இருப்பாங்க அ பள்ளி விட்டு போன பிறகு வீட்டுல வந்து அவங்க பெற்றோர்களுக்கு வந்து தொலைபேசி மூலமா அஹ் தொலை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு வந்து பிள்ளைகள் எப்டி படி க்குறாங்க ஒழுங்கா படிக்கிறாங்களா இல்லையா அப்டின்ற மாரியு ஒரு விசாரிக்கல்லா செய்வாங்க இப்டி ரொம்ப அக்கறை காட்டும் போது அந்தப் பிள்ளைகளுக்கு என்ன மாரி தோணு அப்டின்னா இவ்வளவு அக்கறை காட்டுறாங்க அப்ப இவ்வளவு ஒரு அ இவ்வளோ நம்மளுக்கு போடுறாங்க அப்டின்ற போது நம்மளொ கண்டிப்பா ஒரு அவங்களுக்காக முன்னே ற்றங்கள காட்டணு அப்டின்ற மாரி அவங்களுக்கு தோண ஆரம்பக்கு இந்த மாரி ஒரு மாற்றங்கள் கூட நெறைய ஆசிரியர்கள் கொண்டு வந்திருக்காங்க இப்ப இருக்க காலத்துல எல்லா அனா தேர்வு மதிப்பெண்களுக்கு தா அதிகமா முக்கியத்துவ கொடுக்குறாங்கன்னே சொல்லலா அந்த மாரி கருத்துக்கள் பத்திலா வந்து ன் என்ன சொல்ல விரும்புறீங்க
ஆஹ் ரொம்ப சரியா சொன்னீங்க ஏன்னா ஒவ்வொரு மாணவனு ஒரு கல்வியில ஒரு திறமையானவனா வளர்றதுக்கு அவங்களுடைய வழிகாட்டிகளு சரி கல்வியு சரி தொழில்நுட்பமு சரி ரொம்பவே உதவியானதா இருக்கணு இப்ப ஆன்லைன் கல்விலா நெறைய பேர் கத்துக்குறாங்க முன்னாடில்லா பாத்தீங்கன்னா நம்ம நேரடியா போய தா கல்வி கத்துக்க முடியு அப்டின்ற சூழ்நிலைகள் வந்து இருந்துச்சு பள்ளிக்கு போகணு கல்லூரிக்கு போகணு ஆசிரியர் இருக்க இடத்துக்கு போகணு இந்த மாரி இடங்கள் எல்லா மாறி இப்ப வீட்டுல இருந்தே அவங்க இருந்த எடத்துல இருந்தே அவங்களுக்கு பிடித்த நேரத்துல பிடித்த ஆசிரியர் கிட்ட அவங்களுக்கு பிடிச்ச வகுப்புல அவங்க வந்து படிக்க முடியு அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு அது மாரி ஒரு மாணவனுக்கு இந்த பாடம் பிடிக்கல அப்டின்னா அது க்கு அஹ் மாறா வேற ஏதாவது பாடம் எடுக்குறதுக்கு அவனுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு வீடியோ மூலமாவும் படங்கள் மூலமாவும் நெறைய விஷயங்கள் வந்து அவுங்க க கத்துக்க முடியுது இணைய வசதி கெடக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி ஒ இப்ப வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு இப்ப பெண்களுக் ளுக்கு வந்து எந்த மாரி கல்வில இன்னுமே மாற்றங்கள் வந்தா நல்லாருக்குனு நீங்க நெனைக்கிறீங்க
இப்ப பாத்தோ அப்டின்னா பெண்களுக்கு அப்டின்றது பெண்களோட கல்வி அப்டின் டு ரொம்ப முக்கியம்னே சொல்லாம் ஏன்னா என்னதான் ஆண்கள் அப்டின்றது கொஞ்சோ கொறைவுல அஹ் ஒரு கணக்குல கூட வந்து சொல்லிருக்காங்க ஆஹ் பெண்கள் வந்து அதிகமான சதவீதத்துல வந்து இப் ப கொஞ்சோ படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்டின்ட்டு அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்டின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து இப்டி பெண்கள வந்து நம்ம கொஞ்சோ முன்னேற் ய்யும்போது இப்ப எல்லாத் துறையிலும் பெண் கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா சில இன்னு ஆஹ் மிஞ்சி இருக்க சில துறைகளாம் இருக்கு அதுலல்லாம் பெண்கள் வராம இருக்காங்க அப்ப நம்ம பெண்கள ஊக்குவிக்கும் போது அந்த துறைகளையும் அவங்களால முன்னேற்றங்கள அடைய ஆரம்பிக்க முடியும் பெண்களோட விகிதங்கள் எல்லா துறையிலும் வந்து ஆண்களுக்கு சமமா இருக்கணும் அப்டின்ட்டு இப்ப அரசு கூட நெறைய இதுல உத்தரவு போட்ருக்காங்க அப்பிடி பெண்களோட ஒரு முன்னே ற்றங்களுக்கு பெற்றோர்களும் ஒரு ஊக்கமா இருக்கணும் இப்ப இந்த கல்வி முறைகள் பாக்கும்போது கல்விலயே உண்மையான நோக்கம் என்னன்னு பாத்தோம்னா இப்ப கல்வி மனுஷங்கள ஒரு சிந்திக்க தோன்ற ஒரு விஷ்யோ அப்ப அவுங்க என்ன பண்ணணும் அதுல இருந்து அந்த திறன வளர்க்க அவுங்க முடிவு செய்யணும் ஒரு நல்ல முடிவுகள அவுங்கள எடுக்க வைக்கணும் அந்த மாரியு ஒரு கல்விகளை தான் நம்ம பிள்ளைகளுக்கு கத்த தரணும் இப்டி கத்து தரும் போது அவுங்க என்ன பண்ணுவாங்க சேரி நம்ம வந்து அந்த கல்விகள எல்லாம் கற்றப்பிறகு அவுங்க வந்து பின்னாடி அவுங்களோட வாழ்க்கைக்கு உதவுவாங்க அது அவுங்களுக்கு ஒரு வாழ் க்கைக்கு ஒரு உதவியாவு இருக்கும்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஒரு சமூக ஒரு பொறுப்புணர்வையும் கல்விதான் அந்த இடத்துல அவுங்களுக்கு குடுக்க ஆரம்பிக்குது
ரொம்பவே சரியா சொன்னீங்க ஏன்னா கல்வி அப்டிங்கிறதுதான் ஒரு மனிதன நல்ல ஒரு ஆரோக்கியமானவனாவும் மத்த மத்தவுங்க மதிக்க கூடியவனாவும் இன்னும் திறமைசாலியாவும் மாத்துது அப்டின்னு சொல்லி இந்த உரையாடல வந்து முடிச்சுக்கிறேன் நன்றி.
நன்றி.